ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கம் நா நல்லா இருக்கறே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக் க என்ன பண்றீங்க
நா வந்து இப்பதா சமைக்க போறே
ஓ பிரேக்பாஸ்ட் சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டா சே பூரி நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப் நீங்க
நா சாப்பிட்டு முடிச்சுட்டே எங்க வீட்ல வந்து தோச சார் தோச சட்னி ம் நீங்க தொட்டுக்க என்ன
ஆ உருளக்கிழங்க கூட்டு பூ பூரி
ஆ பாப்பா என்ன பண்றா
ஆ அவ உக்காந்துட்டு இருக்கா ரொம்ப சேட்ட பண்றா முடியல
எ பாப்பா கூட ரொம்ப சேட்ட பண்றா
ம் என்னனே தெர்ல நைட்டுஃபுல்லா ரொம்ப அழு தேர்ந்தா நாலு மணி வரைக் க்யு தூங்கவே இல்ல
ஆ ஏ பாப்பா மூனுமணி ம் ஆமா
நாலு மணி வரைக்கு தூங்கவே இல்ல அவரு இப்பதா கெளம்புறாரு வேலைக்கு இப்பதா கெளம்பிருக் க்காரு
அவங்களுக்கு ரே எதாது சமச்சி குடுத்தீங்க
ஆ ஆமா ஆமா கட்டி குடுத்தாச்சி கீர கீரையு சாப்பாடுகட்டி குடுத்துட்டே
கீர கொழம்பா எப்பிடி நீங்க செய்றீங்க கீர கொழம்பு
ஆ அதா கூட்டு மாரி வச்சிட்டு அதுவே சாதத்துல கலிக்கி சாப்பிற மாரி அதா தக்காளி வெங்காயோ எல்லா போட்டு லைட்டா வதக்கிட்டு கீர போட்டு அப்புறமா சிரி பருப்பு இருக்குல்ல அதுவுஅதுல போட்டுட்டு நல்லா தாளிப்புத்தி மசாலா எல்லா போட்டு குக்கர்ல ஒரு விசில் விட்டுவே அதுக்கப்புறமா நல்லா வெந்துச்சுனா நல்லா இது உப்பு உப்பு எ கார எ அதுக்கப்புறமா அ எண்ணெ கடுககுத்தபருப்பு அ இந்த மொளகா எல்லா போட்டு தாளிச்சு அது மேல போட்டுடலா போட்டா சூப்பரா இரு கோ
நல்லா இருக்குமோ
ம் நீங்க சமச்சி பாருங்க ஒரு தரவ கூட்டு மாதிரி நீங்க வச்சி கொஞ்ச திக் க்கா வச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கு டேஸ்டியா கொஞ்சோ கிரேவியா இருக்கும்போது கொஞ்ச அதோட டேஸ்ட் மாறு
சேரி சேரி எங்க வீட்லியே கூட சமைப்பாங்க ஆனா கிரேவி மாரி வைக்க மாட்டேங் தண்ணி மாரி வைப்பாங்க
கிரேவி மாதிரி கொஞ்சோ திக்கா வச்சீங்கன்னா கொஞ்ச டேஸ்டா இருக்கு தண்ணி மாரி வச்சி கொஞ்சோ செரியா இருக்காது
அந்த தொட்டுக்க என்ன சமச்சா நல்லா இருக்கு
ஆ அதுக்கு நீங்க அந்த உருண்ட கொழம்பு அந்த சொல்லுவாங்கல கட்லெட் மாதிரி
ஆமா ஆமா
இந்த மாரி செஞ்சுக்கலா இல்ல சிக்கன்த ஃப்ரை பண்ணி வச்சிக்கலா எதாவது ஃப்ரை ஐட்டமா வைக் இருக்கும்போது நல்லா இருக்கு கீரைக்கு
சேரி சேரி உங்க மாமியார ல்ல என்ன பண்றாங்க
ம் இப்பதா இருக்கறாங்க எல்லாரு உக்காந்துட்டு எல்லாரு காலையல உணவு சாப்பிட்டாச்சி
இப்ப மத்தியான உணவு செய்யணு நா கூட செய்யனு என்ன செய்யனுனே புரியமாட்டீங் நீங்க எதாவது டிஷ்ஷு சொல்லுங்களே
யோ நானே யோசிச்சு யோசிச்சு கீர வச்சே நா என்ன சொல்றது எறா தொக்கு வைங்க நல்லா இருக்கு கோ
ஆமா அது வக்கலா ஆனா எனக்கு அது எப்டி செய்யணும்னு தெரியாதே
அப்டியா அது ரொம் ரொம்படி ஈஸியாம்ப்பா நீங்க தக்காளி வெங்காய அந்த அதுல மெயினுங்கிறது இன்சைடு நல்லா எறா எறா வாஷ் இது பண்ண தெரியுமா உங்களுக்கு
தெரியுமே அது கிளீன் எப்டி பண்ணோன் தெரியு
ஆ அது எறாவ எடுத்துக்கோங்க ஒரு எந்நூறு கிராம் முன்னூறு கிராம் எறாவ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில எண்ணெ போட்டுட்டு நல்லா வெங்காய ஒரு எவ்ளோ உங்களுக்கு குவான்டிட்டி தேவயோ கிரேவி தொக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க வெங்காய ஒரு நாள் வெங்காய எடுத்துக்கலா பெருசாத்துக்கலா நல்லா குட்டி குட்டியா நல்லா கட் பண்ணிட்டு எண்ணெ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அது வதக்கனா உடனே எறா போட்டுட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா போட்டு அதோட அந்த எற ஸ்மெல் போற ளவுக்கு கொஞ்ச நல்ல வதக்கிக்கோங்க அதுக்கப்பறமா கொஞ்ச வெங்காய கொஞ்ச ப்ரவுனீசா இருக்குல்ல ரெட்டிஸ் ப்ரவுன் அது ஆகும் போது என்ன பண்ணுங்க தக்காளிய குட்டி குட்டிய கட் பண்ணி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டா போது மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி போட்டா போது சோ நீ அந்த மாரி எது கட் பண்ணி கட் பண்ணிங்கனா அதுவு நல்லா வதக்கணு அதுவு கொஞ்ச அந்த தக்காளி எல்லா நல்லா ஸ்மேஸ் ஆயிரனு அதுக்கப்பறமா நீங் இங்க எல்லா உங்களோட கிரேவி மசாலா எதாது இருந்துச்சுனா போட்டுக்கலா அப்பறமா மொளகாத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லா ஆட் பண்ணி அதா நல்லா பாத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கார எல்லா கரெக்ட்டா இருக்கான்னு அதுக்கப்பறமா அவ்வளவுதா முடிஞ்சிருச்சு அது என்ன நல்லா ஒரு பத்து நிமிஷ சமைக்க விட்டீங்கன்னா அது எண்ணெ பிரிஞ்சு தொக்குல இருந்து வந்துச்சுனா ஆ அது ரெடி ஆயடுது அச்சினு அர்த்தோ
நல்லா சொல்றீங்களே நீங்க நல்லா சமைப்பீங்க போல
நானா ஓரளவுக்கு நல்லா சமைப்பனா இல்லையானு நீங்கதா வந்து சாப்ட்டு சொல்லணு
வரே ஒரே ஒரு நாள் வீட்டுக்கு
ம் வாங்க ஒரு நாளு சமச்சு குடுக்குறே
அண்ணா வீட்ல இருக்குபோது செல்லுங்க
உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க
எனக்கு பருப்பு இப்ப நீங்க சொன்னீங்களே அதுவே சமைச்சு குடுங்க நா சாப்பறே
அப்டியா வாங்க எப்ப எப்பவேணா வரலனு
வரே வரே எ கொழந்த கொஞ்ச பெரியவள ஆனா நா வீட்டுக்கு வரே இப்ப வந்தா ரொம்ப சத் டைப்பா உங்க வீட் டுக்கு வந்தா
ஆ பரவால்ல நீங்க கூப்ட்டுட்டு வாங்க பாத்துக்கலா சேத்து
செரி செரி ம் சொல்லுங்க அப்றோ ஓ
உங்க வீட்டுக்கார் வேலைக் க்கு
ஆமா கெளம்பிட்டாரு அவருக்குதா மத்யானோ என்ன சமைக்கணுன் தெரியல அவரு என்கிட்ட வந்து உ உனக்கு என்ன பிடிக்குமோ அது சமைன்னு சொல்லிட்டாரு ஆனா எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கு நீங்க சொல்லுங்க நா உங்களுக்கு சமைக்கிறே அப்டின் சொன்னே அவர் வந்து செரி நா வரும்போது எதாவது வாங்கினு வ ரேன்னு சொல்லி இருக்கிறாரு செரின்னு சொன்னே அவர் வாங்கினு வந்து பிறகுதா செய்யணு என்ன செய்யணுன் தெரியல அவரு கொஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு
அப்பிடியா ரொம்ப நல்லது சேந்து சமைக்கும் போது உன்னு நல்லா இருக்கு இல்ல
ஆ ஆமா நா அவ்ளவு வேலெல்லா செய்ய மாட்டே எங்க வீட்டுக்காரு எல்லா வேலையு செய்வாரு நா ஜஸ்ட்டு ஹெல்ப் மட்டுந்தா செய்வே ஆமா
உன்னு நல்லா ஆக்குவீங்க
ஆமா உங்க அண்ணா வீட்ல ஆமா அண்ண வீட்ல எல்லா சே சமைப்பாருல்ல ஹெல்ப் எல்லா பண்ணுவாருல்ல
அவருக்கு சமைக்க எல்லாந் தெரியாது வெறு தோச மட்டுந்தா சுடுவாரு
ம்
அந்த லாக் அந்த டைம்ல
பரவால்ல அதாது சமைக்கிறாரே அங்கங்க அது கூட சமைக்க மாட்டாங்க
ஆமா நம்மதா அது கொஞ்சோ ட்ரெயின் பண்ணு அது ஒரு தோசை சுரதா இருக்க
ஆமா உங்களுக்கு மருதானி போட தெரியும்ன்னு சொன்னாங்களே நெஜமாவா
ஆ போடவேனே ஆர்டர் அது எப்பாது ஒரு தடவதாபா வருது
அப்பிடியா ஏ தங்கச்சி கல்யாணத்துக் க்கு நா உங்களுக்கு கூப்புறே வந்து போறீங்களா
ஆ எப்போன்னு சொல்லுங்க வந்து போடறே ஏனா என்ன டேட்டுன்னு சொல்லிருங்க
இன்னு டேட் வைக்கல வைக்கும் போது நா கண்டிப்பா உங்களுக்கு கூப்புடுவே நீங்க வந்து எனக்கு போட்டு குடுத்துடுங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங் க என்ன பண்ணுங்க ஒரு வா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க என்ன கழமை என்ன நாள் எல்லா முன்னாடியே ஏங்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு ஆடரு புக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு ஏன்னா வேற யாராவது அதே டேட் புக் பண்ணட்டாங்கனா
ஆமா நானு கேள்விப்பட்டே நீங்க ரொம்ப அழகா போடுவீங்கனு கேள்விப்பட்டே ஆனா இப்பதா எனக்கு ஞாபகம் வருது அது நீங்கதானு
ங்க நா வந்து போடுவே உங்களோட சிஸ்டர் கல்யாணத்துக்கு வந்து போடுவேன்ல்ல அப்ப வந்து பாருங்க நா எப்பிடி போடுறே அப்பி டின்ட்டு நீங்களே பாத்து சொல்லுங்க
சேரி சேரி அவங்களுக்கு என்ன டிசைன் எல்லா போட தெரியு
ட்டு இந்தியன் இந்தோ வெஸ்டன் குல்ஃப் டிசைன் கிளைண்ட்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாரி கேட்டு போடுவே இப்போ அவங்க பார்ட்டி வேருக்கு அந்த மாரி கேட்டாங்கன்னா வெஸ்டர்ன் டிசைன் போடலா கல்யாணத்துக்குன்னா இந்தியன் டிசைன் போடலா இல்ல நார்மலு சும்மா ஒகேஷஸ்கு இந்த மாரினா அரபிக் டிசைன் போடலா அவங்களுக்கு ஃபுல்லா போடணு அப்பிடி கை லென்த் ஃபுல்லா போடணு அப்பிடின்னா அவங்களுக்கு எவ்ளோ லென்த் வேணுமோ இல்ல ஹாப் லெந்தா எல்போ லென்தா இல்ல எல்போ அபவ்வா ஆ அந்த மாரி டிசைன் ஏத்தா மாதிரி போடுவே அவங்க என்ன வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணி குடுத்துருவாங்க ஒரு சில பேரு ஒரு சில கிளைண்ட் இல்ல நீங்களே உங்க ஓனா போடுங்க அப்பிடின்னு சொல்லுவாங்க எப்பிடி சொன்னாலு போட்டுருவே
நீங்க சமூக வலைத்தளத்தல இருக்கிறீங்களா
இல்லியே
இல்லையா சேரி சேரி நீங்க அதுல போட்டா நீங்க ரொம்ப பிரப்ளம் ஆயிடுவீங்கள
அது நா ட்ரை பண்ணே போட்ட அது சரியா ஆக்டிவ் பண்ண முடியல என்னால வீட்டுல வேல குழந்த எல்லா வச்சுட்டு அது யூஸ் பண்ண முடியல இருக்கு அக்கவுண்ட் இருக்கு ஆனா எ ன்னால அது சரியா
அப்பிடியா நீ உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு நா ஹெல்ப் பண்றே
செரி ஓகே நா சொல்றே நா எப்பாவது போம்போது கிளைண்ட்டக்கு நா போட்டு வீடியோ எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு அனுப்புறே நீங்க அது கொஞ்சோ எப்படி இடிட் பண்ண
இல்ல இந்த கிளைண்ட கிட்ட போனா கூட என்ன கூடின்னு போனா நானே ஏ புடிச்சி நானே எடிட் பண்ணி நானே போட்டுறே
அப்டியா ரொம்ப நல்லது எனக்கு அது ஒ இன்னு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு
ஆ கண்டிப்பா நா கூட ஃப்ரீயா தா இருக்குறே நீங்க போனா எனக்கு சொல்லுங்க நா உங்க கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாரியு இருக்கு உங்களுக்கு உங்க ஆ ஏதாது கரியர் ஹெல்ப் பண்ண மாரி கூட இருக்கு கும்
நன்றிங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு
நீங்க எ தங்கச்சி க்கு மருதாணி ஃபிரீயா போட்டாவே போது
ஃப்ரியா வா
ஆமா இல்ல இல்ல நா விளான்னே போது ஃபிரீயால்லா வேணா செரி